ஹலோ எப்படிப்பா இருக்கீங்க நல்லா இருக் கீங்களா
நா ரொம்ப நல்லா இருக்கே நீ எப்டிம்மா இருக்க
ஆஹ் நல்லா இருக்கே வீட்ல எல்லாரு நல்லா இருக்காங்களா
எல்லாரும் நல்லா இருக்காங்க நா. ஏதோ போதுப்பா பச ங்கள்லா வந்து கொஞ்ஞோ ஃபோன் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க அதெல்லாம் நான் பார்க்கும்போது கொஞ்சம் காண்ட ஆகுுது
எதுக்குப்பா நீங்க யூஸ் பண்லனுட்டு பசங்க யூஸ் பண்றதால காண்டாகுறீங்களா இல்ல வந்து அவங்களுடைய ஹெல்த பத்தி நினைச்சு நீங்க காண்டாகறீங்களா
இல்ல அது தொடர்ந்து பாக்குறதுனால கண்ணு பிரச்சன ஆகுது அந்த வளர்ற குழந்தைங்க பாக்கும்போது அந்த மூளை சம்பந்தமான அந்த செயல்பாடுகள்லா கம்மியாகுது இது வந்து மூளை வந்து ஏதோ ஒரு பேர் சொன்னாங்க அது அழுகி போற அளவுக்கு அதோடய டேமேஜ எல்லாம் கொடுக்கும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்களா கண்ணல அந்த நீர் வந்து வத்தி போயி்ட்டு கண்ல ப்ராப்ளம் ஆகன்றாங்க ரெட்டினா பாதிக்கப்படும்ன்றாங்க இதெல்லாம் பார்க்கும்பொழுது கேட்கும்பொழுது நம்மளுக்கு ஒரே பயமாக தான் இருக்குல அதுக்காக சொல்ற
ஆமாப்பா நீங்க- நீங்க சொல்றது பார்த்தா எல்லாமே கரெக்ட் தான் இப்ப இந்த காலத்துல எல்லாம் எங்கப்பா பச பசங்க நம்ம பேச்சை கேக்குது நம்ம பாட்டிக்கு நம்ம என்னவோ ந சொல்ல சொல்ல அதுங்க பாட்டிக்கு அதுங்க இருக்குதுங்க ஆனா மொபைல் தான் இப்ப லைஃபே ஆயிடுச்சு மொபைல் இல்லன்னா இருக்க முடியாது ஆனா எனக்கு தெரிஞ்ஞி பெரியவங்க யூஸ் பண்றது அது வந்து இந்த ஜென்ரேஷனுக்கு தான் வந்துச்சு நம்மளுக்கு தெரிஞ்சு நைன்டி ஸ்கிட்ஸ் எலாம் அப்போல்லாம் சின்ன வயசுல பார்த்தா அப்படிலாம் இல்லை இப்பதான் ரொம்ப இதுவா இருக்கு பட் என்னனா இது வந்து குடுக்கலாமா குடுக்க வேணாமான்னு தெரியல அதனால வந்து பிளஸ்சும் இருக்கு மைனசும் இருக்கு எனக்கு என்னன்னா தொடர்ந்து பேசிக்கினே பாத்துக்கனே பேசிக்கினே இருந்தா அதுலனால வந்து காதும் வந்து வழி வருதுன்னுன்றாங்க பாத்துக்கினே இருக்கிறதால கண் அசைவு எல்லாமே அப்டியே இத ஆயிடுதுன்னுன்றாங்க எவ்வளவோ டாக் டோர்ஸ் இன்பம் பண்ணா கூட அது வந்து பசங்களுக்கு வந்து அது ஒரு கேர்லிசா தான் இருக்குப்பா நீங்க அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க
ஆமாம்ப்பா அதுவும் இல்லாம அந்த யோசிக்கிற திறன் வந்து ரொம்பவே பாதிக்கப்படு அப்டின்றாங்க அதெல்லாம்தா எனக்கு கஷ்டமா இருக்கு ஏன்னா சாதாரணமாவே இப்ப இருக்கிற இது ஆஹ் லைஃப்ல வந்து லீட் பண்றதுன்றது பெரிய விஷயமா இருக்கு அப்டி இருக்கிற பட்சத்துல நம்ம அதை யோசிக்கிறது எல்லாமே வந்து கைக்குள்ளே அடக்கிற மாதிரி இருக்குது இப்போ ஒரு சாதாரணமாக ஒரு டைப் பண்ணணும் அப்படின்னா கூட வாய்ஸ் மெசேஜ் வாய்ஸ் கொடுத்தோம்னா நம்மளுக்கு வந்து அந்த டைப் ஆயிடுது அந்த மாதிரி இருக்கிற பட்சத்தில் நம்போ எப்படி அதை என்ன பண்ணுறது நம்போ ஒன்றுமே புரியாது அந்த டைப்பிங்கே மறந்து போவோம் அப்படின்ற சூழ்நிலையில் நம்ம வந்துட்டோம் அப்படி இருக்கிற பட்சத்தில் இந்த குழந்தைங்க ஒன்று இது தொடர்ந்து யூஸ் பண்ணுறதுனால உடம்பு பாதிப்புன்றதை தவிர்த்து அதில் நல்ல விஷயங்களும் இருக்கு கெட்ட விஷயங்களும் இருக்கு முக்கியமாக வந்தால் நம கெட்ட விஷயங்கள் தான் அதிகமாக எடுத்துப்பாங்க
ஆமாப்பா நீங்க சொல்றது ப்த்தா எல்லாமே அவ்ளவுதான்ப்பா எப்பயுமே கெட்ட விஷயமே இருந்தது அவங்களுக்கு வந்து ஸ்வீட்டா இருக்க மாதிரி இருக்கு அதனால வந்து அவங்க வந்து எடுத்துக்க் கம்மியா நான் எத்தினோ வாட்டி சொல்லிட்டேன் கொஞ்ச நேரம் ஜஸ்ட் ஒரு ஒன் பாத்துட்டு ஸ்டாப் பண்ணிக்கோங்கமா எது மா மொபைல்லா பாக்குறீங்க அப்படி இப்படின்னு சொன்னே வச்சிக்கோங்களே இந்த கொரானா பீரியட்ல பாத்தா எல்லாருமே என்னாய்டுச்சினா இந்த மொபைல குடுத்து- குடுத்து அதுங்கள வந்து மொபைல வந்து ஃபுல் அண் ஃபுல் ஏ டூ இசட் நோன்ற மாதிரி எல்லாமே தெரிது கத்தினுருந்த இந்த கொரோனா பீரியட் முன்னாடிலா மொபைல் எடுத்தா ஏ மொபைல் எடுக்க வெய்னா கொஞ்சத்துக்கு பயந்து இருந்தாங்க இப்ப வந்து எல்லாருமேூலு எாம் வீல இருந்தே இது பண்றதால வந்து எல்லாருக்கும் வேற வாட்ப் வந்து எல்லாமே சொல்லி தருது எல்லாமே டவுட்ஸ் கே க்கிறது அப்றோ வந்து இந்த கூகுள் மீட்டானுட்டு எல்லாமே டைரக்டா டைரக்டா பேசுறதால வந்து கேட்டா வந்து இது ஒரு சாக்கு சொல்றாங்க தவர ஆனா அவங்க பண்றது பாத்தீங்கன்னா ரீல்ஸ் பாக்குறாங்க இந்த யூடியூபு இந்த சாங்ஸு அது இதுன்னு நைட்டு ஃபுல்லாவே பாக் ட்டிது பண்றதால வந்து நம்ம ஒண்ணுமே பண்ண முடிய மாட்டேங்குதுப்பா இந்த பசங்களும் சொல்ற பேச்சே கேக்க மாட்டேன்றானுக ஆனா நம்ம போயி கேக்க பாக்க போம்போது ம்மா நா இப்பதமா இத பத்துனு பாத்தினு இருக்கே அதுக்கு முன்னாடி எல்லா இவ்ளோ நேரோ நானு இத பத்திதா ஆ ஸ்டடீஸ் பத்திதாம்பா படிச் ச்சிட்டுருந்த அது கொஞ்சோ மீறி பேசுனா ரொம்ப அப்டியே கோவப்பட்றாளுங்க மொபைல புடுங்குனா கோவம் வருது பாருங்க கொஞ்சம் நஞ்சம் இல்ல இப்ப பாத்தீங்கன்னு வெச்சுக்கோங்களே சின்ன சின்ன பசங்களுக்கே பாருங்களே கொழந்தைங்களுக்கெல்லாங் கூடோ அந்த மொபைல் காட்டிதா சாப்பாடு ஊட்றாங் மட்ட அந்த காலத்துல்லாம் நிலா நிலாவ நிலாவை காட்டினாங்க இப்பல்லாம் மைதான் சாப்பாடு ட்டுறாங்க மைத எல்லாமே பண்றாங்க அந்த பசங்கள அப்படிய அந்த மொைண்ண இரு போதுான் அப்படியே அப்படிப்படி கூ அசையாது அந்த கண்ணு அப்படியே வச்சுக்கனு பாக்குறது அப்படியே சாப்பிடுறது இதுவேதான் காலத்துக்கு இப்ப வந்து இந்த ஜென்ரேஷன் ஆனா ரொம்ப இந்த மொபைல பாார்த்து பாாரத்து நல்லதுன்னு சொல்றதா இல்ல கெட்டதுன்னு சொல்றதா எனக்கே இது கன்ஃயூஸா இருக்குப்பா
அது என்னமோ கரெக்ட்தா இப்போ நம்ம வந்து பாக்கறாங்க சரி இதய பாத்துட்டு போங்க ஆ இது கிளாஸ்தான அட்டென்ட் பண்றாங்க அப்டின்றோ இல்ல ஒரு நல்ல விஷயத்தையே பாத்துனு இருக்காங்க ஒரு யூடியூப்ல அப்டின்னா கூட ஆட் வர்ர ஆட்லாம் வந்து பாத்தீங்கன்னா எப்டி இருக்கு இப்போ ஒரு ஏஜ் பத்தில் இருக்கிற பசங்களுக்கு வந்து எதுவுமே தெரியாத குழந்தைங்க வந்து அதை தள்ளிவிட்டு போவும் என்னன்னே அது அர்த்தம் புரியாது இப்போ இருக்கிற குழந்தைங்களுக்கு எல்லாமே தெரியுது அப்படி இருக்கிற பட்சத்தில் ஒரு டீனேஜில் இருக்கிற பசங்க வந்து அது என்னதான் இருக்குது அப்படின்ட்டு உள்ளே போய் பார்க்கணும் அப்படின்ற ஒரு தப்பான எண்ணங்கள்லா தோணுது அதனால வந்து கேரக்டர் வைஸ் வந்து ரொம்பவே பாதிக்கப்படுறாங்க இல்லைன்னா ஒரு படத்தோட ஆட் வருதுன்னு வச்சுக்கங்களே அந்த படம் என்ன படம் நம்ம போய் பாக்கணு அப்டின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியாத விஷயங்கள்லாம் கூட அந்த பசங்களுக்கு தெரிறதுனால நம்ம வந்து இப்போ சைல்டு லாக்கு அத அதெல்லாம் இருக்குன்னு சொல்றாங்க அதையுமே போட முடியாது ஏன்னா அந்த பசங்க எல்லாமே நம்மளுக்கும் மீறி பயங்கரமாக போன்லல்லாம் பூந்து விளையாடுறாங்க அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்கு அதனால கொஞ்சம் கொஞ்சமாக தான் அவங்க அவங்களா தெஞ்சு வெளிய வந்தா தான் மற்றபடி அததுல இருந்து நம்மங்க அவ வெளியில கொண்டு வரதுன்றது கொஞ்சம் சரமமான விஷயம் தான்
நீங்க சொல்றத பாத்தா கரெக்ட்டுதாம்ப்பா நீங்க அந்த இதுக்கு பாத்தீங்க வச்சுக்கோங்களே டீனேஜ்க்கு இதெல்லா இப்ப யாருக்கு யாருக்கு இன்னா தெரியுது இன்னா தெரியலன்றதே நம்மளுக்கு தெரியமாட்டேங்து அந்த காலத்துல எல்லாம் ஏதாவது ஒரு ஆட் அப்படி வந்தாலே அம்மா அப்பல்லாம் என்ன இது மாதிரி ஆட் இந்த ஆட் இருக்கு ஒடனே ரிமோட் எடுத்து டிவி மாத்து அத மாத்து இத மாத்துன்லான் நம்ம வளந்தோம் ஆனா இப்ப பாத்தா கையிலியே குடுத்து அது மாதிரி வந்தா என்ன இவ்வுள்து தான அது வேற இல்லாம அவங்களயே அவங்க வந்து நம்ப தூண்ற மாதிரி இருக்கு அது என்னாதான் இங்க இருக்கு பாத்துலாம் ஏன் இப்டி இது பண்ற நம்ம இன்னு சைல்டு லாக்கு அந்த லாக்கு இந்த லாக்கு பாத்தா அதுல வந்து சுத்தோ நீங்க இன்னா லாக்கு நம்பர் போட்டா கூட இந் ஒரு ஒரு வாட்டி அவங்க வந்து அது மறைச்சு தெரியாம போட்டா கூட எல்லாமே கண்டுபிடிச்சிட்டு அவங்க பண்ற வேலைய கரெக் ட்டா பெர்ஃபெக்டடா பண்றாங்க எனக்கு ஒரு பக்கம் பாத்தா இத பத்தி நெறைய இந்த வெளி நான் என்ன இது இந்த ஸ்கூல்ஸு இந்த சோசியல்ல சோசியல் மீடியால எல்லாம் என்னென்ன நடக்குது வெளியில எல்லாம் என்னென்ன நடக்குது அப்டின்னு ஓரளவு நம்பளாலயே கெஸ் பண்ண முடியுது இத பாத்துட்டு கொஞ்சம் ஓரளவாவது தெரிஞ்சிக்க முடியுது ஆனா இவளுங்க அதுவும் தெரிஞ்சிகினு அதுக்குள்ள போயிட்டு இன்னென்ன இருக்கு எதுயெது இருக்குன்னு அப்டின்னு எல்லாம் நோன்றது பார்த்தா ரொம்ப கஷ்டமா இருக்குப்பா இது காலம் எப்டிதான் போகுனு தெரில அவங்களே தெரிஞ்சு அவங்களே வெளியில வர இல்லனா ரொம்ப கஷ்டம்பா அது வந்து அவங்களே சலிப்பு தட்டிரனு இப்ப பாத்தீங்கன்னா நெறைய த இது பாத்தீங்கன்னா கிட்ஸுங்க பாத்தீங்க வச்சுக்கோங்களே இந்த மொபைல் வந்து அப்டியே அடிக்ட் ஆயிடுறாங்க அத வச்சு புடுங்கனா ஒரு மாதிரி வெறித்தனமா ஆயிடுது அடிக்க வராங்க ஒரு மாதிரி பைத்தியமாட்டம் ஆகிடுறாங்க நைட்டு டைமிங் அ போறது கூட தெரில அவ்ளோ நேரம் உட்காந்து பாகறாங்க வேண்டா அது வேற இல்லாம லைட் ஆஃப் பண்ணிட்டு அந்த மொபைல வெளிச்சத்துலேயே பார்க்கும் போம்போது கண்ணு உன்னோ இன்னும் கேட்டா பக்கத்துல படுத்துட்டு ஒரு பேரண்டே படுத்துட்டு பார்த்துட்டு இருந்தா கூட எவ்ளோ திட் ட்டு எவ்ளோ இது பண்ணாலும் நான் தூங்குறேன் நான் தூங்குறேன் நீ உன் வேலைய பாருன்னன்ற மாதிரி ஆயிடுச்சு தவர ஒருத்தர் கூட இப்ப வந்து திருந்தி ஐயோ இது இது சொல்றாங்க நம்ம கொஞ்சம் கேட்டுக்கலான்ற இதெல்லாம் இப்ப இந்த காலத்து பசங்களுக்கு இல்லவே இல்லப்பா நீங்க என்னபா நினைக்கிறீங்க
அது கரெக்டுதாம்ப்பா ஏன்னா இப்ப எங்க தம்பி பையனே வந்திருந்தா அவன் வந்து ஃபர்ஸ்ட் இந்த கொழந்தைக்கு வந்து அந்த ஃபோனோட அந்த இதெல்லா காமிக்கவே இல்ல இப்ப ரெண்டாவது குழந்தை வருவு அத சமாளிக்க முடியாம என்ன பண்றாங்க கையில ஃபோன குடுத்துர்றாங்க அந்த ஃபோனை கொஞ்சம் ஆஃப் பண்ணதுதா அவ் ஒரு ஒரு காலகட்டத்து வர்லியும் நம்ப வந்து நம்ம அந்த கொழந்தைங்களுக்கு வந்து ஃபோன் குடுக்காம நம்ம வச்சிருக்கலாம் அதுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணாத ஆளா இருக்கணும் நம்ப எதுக்கு தேவையோ ஃபோன் மட்டும் பேசுறதுக்கு தேவ அப்டின்றத நம்ம மொதல்ல கட் பண்ணணுன்னு தான் நான் நனைக்கிறேன் ஏன்னா நம்ப பாக்கலான நானே பாக்கல நீ எதுக்கு பாக்குற இதெல்லாம் பாக்கக் கூடாது அப்டின்ட்டு புடிங்க அவங்க அடுத்த கேள்வி என்ன கேக்குறாங்க அப்ப நீங்க பாக்கறீங்க அப்ப நாங்க ஏன் பாக்கக் கூடாது அப்டின்ற மாரி கேக்குறாங்க அப்ப நம்மளால பேசவே முடியல அதனால மொதல்ல நம்ம கண் ட்ரோல்ல வரணும் அதுவும் இல்லாம ஒரு ஒரு அளவுக்கு ஏஜ் வரல தான் நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும் அதுக்கப்புறம் அவங்களா வந்து நம்ள என்ன தான் நம்ம திணிச்சாலும் அவங்க வந்து அதை கண்ட்ரோல் பண்ண மாட்டாங்க அவங்க எப்டி போக்ல போறாங்களோ அதை தான் போவாங்க அவங்களா தெளிஞ்சு வெளில வந்தா தான் உண்டு
நீங்க சொல்றது பாத்தா கரெக்ட் தான்ப்பா அவங்கவுங்க போக்குல நம்ம விட்டுதான் இருக்கணும் ஆனா இப்ப நீங்க சொன்னீங்க பாத்தீங்களா பேரண்ட்ஸே கேள்விைக்கணும் அப்போ பேரண்டட்ஸ் பாக்கணும் அது எப்பப்ப பாக்க முடியும் இவங்களுக்கொசரம் வந்து சின்ன வயசுல இருந்தே நம்மளுக்கு ஃபோன் எல்லாம் இல்ல இப்பதான் போனுன் வந்து அப்படி இருக்குமும் போதே இவங்கல்லா இப்டி பண்ணுமும் போது எவ்ளவு கஷ்டமா இருக்கு பசங்க நம்மளு எவ்ளவோ சைலண்ட்டா போவ் இது மாறுவாளுங்க மாறுவாளுங்க திட்டக்கூடாது அது ஒரு ஒரு டைம்க்கு மேல போனா கோவம் அதிக ஆயிடுது அடிக்கிறதுக்கு கை ஓங் ங்கற மாதிரி ஆயிடுது அதுலயு வந்து அப்டின்னதா அடி வாங்கிக்னே இருந்தா கூட ஃபோன மாத்ரம் விடமாட்டேன்றாங்க ஆமா நாங்க வந்து இப்பிடிதா இருப்போ என்னா என்ன பண்ண சொல்றீங்க ன்ற மாரி சடனா திரும்புறாங்க இன்னொரு பக்கம் பாத்தீங்க வெச்சுக்கோங்களே ஃபிரெண்ட்ஸோட ரொம்ப நேரம் பேசுறது எனக்கு பேசறத விட இந்த ஹெட்செட்டு ப்ளூடூத்து அதெல்லாம் போட்டு பேசுறாங்க இதனால காது வேற வலிக்குது வலிக்குதன்றாங்க அந்த காது இதுல ரொம்ப இருக்குப்ப பாக்குறதால கண்ணு இன்பெக்ஷன் ஆகுது கண்ணுளையும் பாத்தா நறைய இப்ப டீனேஜ்ல்லாம் பாருங்கலேன் இந்த ஃபோன் எல்லாம் பார்த்ததால கருவலையாட்டம் ஆயிடுது ஸ்பெக்ஸ் போடுறாங்க சின்ன வயசுலேயே அதெல்லாம் சொன்னாலாம் அவங்களுக்கெல்லாம் தெரியுமே பரவால்ல பாத்துக்கலாம் இன்ன இப்பதான் எவ்வளவோ கண்டுபிடிச்சிருக்காங்கள அது மாதிரி போய்லான்னிட்டுந்தான் அவ்ளோ திமுரா பேச்சு வருது தவிர இது க்கும் காதுக்கும் இதே மாதிரி சொல்றாங்க தவிர ஒருத்தர் கூட ஆனா திருந்தலா நம்பளுக்கு வந்து இதெல்லா வேண்டா கொஞ்ச நாளைக்கி அவாய்ட் பண்லா அந்த திங்கிங்லா யாருக்குமே வரமாட்டேங்குதுப்பா எனக்கு பொறுத்த வரைக்கு இந்த மொபைல் யூஸ் பண்றது நல்லதா கெட்டதானே தெரியலப்பா இது க்குன்னு ஒரு பட்டிமன்ற வச்சா கூட எதுதான் வரும் தெர்ல பேலன்ஸ்டா இருக்குமோ என்னாவோப்பா உங்ககிட்ட பேசுனதுல டைம் ஆனதே தெரியலப்பா சரிபா நீங்களாவது உங்க பசங்க வந்து மொபைல் இல்லாம கொஞ்சம் இது பாருங்கப்பா
கண்டிப் ஆஹ் கண்டிப்பா நானும் ட்ரை பண்ணுறேன் பாய்ப்பா